ஆ
கேக்குதாடி
கேக்குது டி ஏ என்ன பண்ற ஹ ஒன்னா கேக்குறோ சும்மா வேல முடிஞ்ச்சா
ஓ வேல முடிஞ்சுதுடி இப்பதா பாத்தரத்த கழுவி வீடெல்லா அ
அது சேரி ஓகே விட்டு விட்டு கேக்குதா இப்போ
அ ஆ இப்ப கேக்குது வீடெலா செட் பண்ட்டியா
வீடெலா கொஞ்ச ஓரளவுக்கு ஓகே ஆயிருச்சு கொஞ்சோ ஒரே ஒரு அட்டபாக்ஸ் மட்டு தூக்கி மேல போடணு அப்றோ ஐ அந்த வேண்டாம் வெச்சிருக்கோல்ல அந்த அட்ட பாக்ஸு வேணு எடைக்கு போ
ஏ இப்ப குப்ப வண்டிக்கு வந்தப்போ சு கேட்டிருக்க வேண்டியதானே அதெல்லா எடுத்துக்கறீங்களானு
விட்டு விட்டு கேக்குது டி
ஓ
டவர் இல்ல போலடி
வெளிய வண்ட
ம்
கேக்குதா டி
ஆ ஒரு மாரி பிளர்ரான மாரி
குப்ப வண்டில சும்மா யார் சொல்லி எடைக்கு போட்டாலாவது காசு கெடைக்கும்ல
ஆமா அவங்க குப்ப வண்டில குடுத்தா அவங்க எடைக்கு போட்டு வெச்சுக்குவாங்க
ஆமா அதனாலதா சேரி பரவால்லன்ட்டு தேங்கா தொட்டி இருக்குல்ல தேங்கா யூஸ் பண்ற தேங்கா தொட்டி அத எடைக்கு போட்டோம்னா கிலோ இருபது ரூபாயா மாடி இப்ப இவங்க அதையெல்லா தனியா கலெக்ட் பண்றாங்க தனியா கலெக் பண்ணி அதை கொண்டு போய் டெய்லி காசு எடைக்கு போட்டு அது ஒரு செலவுக்குனு வெச்சுக்குவாங்க போல
வெச்சுக்குவாங்க அவங்களுக்கு எவ்ளோ கெடைக்கு ஒவ்வொரு வீட்லருந்து
ம் அதே மாரி இந்த பிளாஸ்டிக் பொருலெல்லா உள்ள பால் பால் இது அது இது அதையு அத தனியா எடுத்து போட்டு அதையு எடைக்கு போட்டுருவாங்க அதுல அவங்களுக்கு ஒரு இன்கம்
இங்க நா அப்ல்லா பிரிக்க மாட்டே சாப்பாடு வேஸ்ட் தனியா மத்ததல்ல ஒரே கவரு அவ்ளோதா இந்த அளவு தேங்கா தொட்டி தனியா பால் பாக்கெட் தனியா எல்லா குடுக்க மாட்டோ இது நான் பிரிக்கறதே பெருசு
தனியால்லா நா குடுக்கலடி நானு இந்த மக்காத
அவங்களே பிரிச்சுக்கறாங்களா
போட்டு வெச்சுருவ நானு தனித்தனியா போட்டு வெச்சுக்குவ அவ அப்டி வாங்கி பிரிச்சு அவங்க நாலு பை அஞ்சு பைன்னு வெச்சு வெச்சிருக்கறாங்க பெரிய மூட்ட மாரி ஆ அப்றோ அதே மாரி டப்பா வெச்சு அதுக்குள்ள அவங்க வாங்கி அப்டி மாத்திமாத் த்தி போட்டற்றாங்க வாங்குபோதே
இன்னைக்கு நா காலல எந்திருக்கறக்கே லேட் ஆயிருச்சு ஏழ்ர மணி ஆயிருச்சு எப்போது அஞ்சரைக் கெந்திருக்கற விட இன்னைக்கு வந்து கொஞ்சோ கிளைமேட்டு கூலிங்கா இருந்துச்சுல
ஆ
போத்திட்டு தூங்கிட்டேன்டி அவசர அவசரமா எத்துச்சிட்டு சாப்பாட குக் குக்கர்லதா வெச்ச வடிக்கல வெச்சுட்டு முட்ட போட்டு பாப்பாக்கு தாளிச்சு குடுத்துட்ட அப்றோ இவனுக்கு வந்து வெண்டக்காய் பொரியல் செஞ்சுட்டு தயிர் பாக்கெட் ஒண்ணு கொடுத்து த்த சரி அங்க கடல எல்லாரு கொழம்பெல்லா வாங்குவாங்களா பொரியலாச்சு செஞ்சர்லான்ட்டு அத அவசர அவசரமா கடைசி நேரத்துல செஞ்ச அந்த நான்ஸ்டிக் ஆப்ப சட்டி இருக்குல்ல அதுல வெண்டக்கா பொருள் செஞ்சனா எண்ணயே அவ்ளோக்க தேவப்படாது டி எண்ணயு ஜாஸ்தி ஊத்த வேணா ஒரு ரெண்டு ஸ்பூன்லே செஞ்சர்லா நம்ம அலுமினிய சட்டி ஆ நம்ம அலுமினிய சட்டில வெக்கம்போத் தா தீ புட் அடில புடிச்சிருது கரண்டி கரண்டு ஆ ஒட்டிக்குது இதுல செஞ்சா நல்லாருக்கு
செஞ்சு குடுத்தன்ல எவ்ளோ ஒட்டாம அழகா வந்துச்சு
மா எண்ணையா இருந்துச்சில்ல அது எண்ண ஊத் துனாதா அதுல ஒட்டாது இது நான்ஸ்டிக்குன்னா இது வ இது வந் ததுலர்ந்து இதுல தா செய்றே
ஒன்னு அதுக்காகவே ஒர் ரெண்டு பாத்தரோ வாங்கணு நா வேற
ம்
ஆன்லைன்ல பாத் அப்பறோ இந்த கேசரோல் இருக் குல்ல பிரியாணி செய்ற கேசரோல் அது அதுக்கப்றோ இது திங்ஸ் எல்லா பாத்து வெச்சிருக்கே அமௌண்ட் எதாவ்து கெடச்சதுனா சம்பளோ போட் டா எதோ ஒன்னு வெச்சு வாங்கணு மசோ ரொம்
கொஞ்ச கொஞ்சமா வாங்கு மொத்தமா நம்ம வாங்கவு முடியாது கொஞ்ச கொஞ்சமா வாங்கு
அப்டி வாங்னோன்னா அப்றோ பேசாம அமைதியா உக்காந்துக்க வேண்டியதா ஒன்னு இல்லாம எல்லா ஒரு ஒரு மாசோ ரெண் ரெண்டு பொரு ளா வாங்கி வெச்சு
ஆமா மாச மாசோ ஒரு ஆயர்த் ஐநூர்ருவா அப்டின் நம்ம நெனச்சு எடுத்துட்டம்னா அதுல் நமக் தேவையானது ஒரு ஆயர்ருவா ஆயர்த் ஐநூர்ருவா அதை வாங்கிட்டம்னா அதுல தேவயானது வாய்ங்க்க வேண்டியதா உஹம்
ரோலே ஆயர்த் ஐநூர்ருவாடி பெருசு ஆனா எனக் இப்ப என்னன்னா அந்த செட்டா விக்கறாங்கல்ல அது வாங்கீரணு ஆயர்த் ஐநூர்ருபாய்க்கே செட்டா விப்பாங்கில்லயா அது வாங்கீர்ணு
நெறயா இருக்கு ஆன்லைன்ல
அப்டி வாய்ங்கிட்டோனா அதுவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல ச கழுவறது ஈஸி சமைக்கிறது ஈஸி
ஈஸி தா
ஒரு ரெண்டு செகேண்ட் இப்டி திரும்பிட்டு திரும்பறக்குள்ள கருகிருது ஆ நார்மலா இதுல செஞ்சம்னா அப்ப அத வாங்குனம்ன்னா அ எ அப்டியே சிம்ல வச்சுவுட்டா அது பாட்டுக் வெந்துட்ருக்கு
வெந்துட்ருக்கு ம் நா எனக் வந்து உ வீட்ல அந்த குட்டி ஆ ட் பாக்ஸ் இருந்துச்சுல்ல ரெண்டு இருக்குன் நெனக்கிற உ வீட்ல குட்டி பாக்ஸு ஒன்னு செட்டோட இருக்கறது இன்னோன்னு தனியா எல்லோ கலர் அது மட்டு ஒன்னு வாங்கனுன்ட்டு தனியா கெடைக்குமா குட்டி
குட்டி தெர்லியே செட்டோட வாங்கிக்கோ யூஸ் ஃபுல்லா செட்டோட வாங்னா இது ரொம்ப
ஸ்டீலே மூணுருக்கு ஸ்டீல மூணுருக்கு அது இல்லாம பிளாஸ்டிக் நா ஒன்னு யூஸ் பண்றே மேல ரெண்டு கெடக்கு
செரி இப்ப எதுக் உனக்கு இப்ப ஆட் பாக்ஸ்
ஆ அதனாலாதா இல்ல அது குட்டி அழகா இருக்கே
குட்டியா அழகா இருக்குன் வாங்கறயா அட கடவுளே
க்காக நா ஒன்னு வெச்சிருந்தே ஆனா உன்னோடது அளவுக் கில்ல அதை விட பெருசு டி மார்ட்ல வாங்னது ஒன் ஃபாட்டிக்கு தா நா வாங்குனே நெனக்கிற அது இப்ப எங்க அம்மா வீட்ல இருக்கு
ஓட்ட தூக்கி எங்க அம்மா ரொம்ப வருஷமா வச்ருந்தது
அ
சரியா அ மிச்ச ரெ மிச்ச மூணு வந்து கல்யாணத்துக்கு கிஃப்ட்டா வந்தது செட்டோட அதே மாரி ரெண்டு கிஃப்ட் வந்ச்சு கண்ணன் டிபார்ட்மெண்ட் அங்க இருந்துச்சுல்ல அங்க போய் எலா கிஃப்ட் வாங்ட்டு வந்த்ருப்பாங்க போல ரெண்டு ரெண்டு செட் அப்டியே வந்துச்சு ஒன்னு ப்ளூ ஒன்னு பிங்க் கு பிங்க் நா எடுத்துட்டே அம்மாக்கு ப்ளூ குடுத்துட்டே அம்மா நீ வச்சுக்கோ அப்டி சொல்லி அம்மாக்கு ப்ளூ குடுத்துட்டே இப்ப அது தா சாப்பாடு எடுத்
இதே மாரி ப்ளூவா
இதேதா இதே பிராண்டு் இதே தா மூணு மூணு அம்மாக் குடுத்துட்டே அப்டியே செட்டோட அப்போ அஸ்வினு ஆ பிஸ் கொண்டு போச்சா அப்போ வந்து அந்த அங்க இருக்காங்கல்ல அந்த மரகதம்மா தூக்கிட் போய்ட்டாங்க
ஆமா
அந்த அம்மாட்ட நா கேக்கணு எப்டியாவது அஸ்வின்ட சொல்லி
அது இனிமேலே வச்சிருக்காதுடி அந்த அம்மா எ வீட்ல இருந்து அத்தன பாத்ரோ எடுத்து
குடுத்துருக்கோ எனக்கு என்ன தெரியுனு தோணுது அது வச்சிருக்குதோ இல்லயோ எனக்கு புதுசு வாங்கி தரேன் சொல்லுச்சாமா அதனால நா அஸ்வின்ட என்ன சொல்லான் இருக்கேனா அந்த அம்மாட்ட சொல்லி எ லயா குட்டிக் கி டிஃபன் பாக்ஸ் தேவப்படுது ஸ்கூலுக்கு நீங்கதா எனக் வாங்கி தரேன் சொன்னீங்கல்ல வாங்க ஸ்டீல் ஹவுஸ்ல வாங் குடுங்க அப்டின் கூட்டிட்டு போடா ஆ அப்டின் சொல்லி சொல்லலான் நா நெனைக்கிறே நீ என்ன நெனைக்கிறே
ஆமா ஸ்டீல் ஹவுஸ்க் கூட்டிட்டு போயி அவளுக்கு என்ன வேணுமோ அந்த பாட்டிஷன் இருக்கிற மாரி சின்னது இருந்தா வாங்கு இல்லாட்டி ஸ்டீல்ல பாப்பா வச்சிருக்கால ரெண்டு டக்கரு கீழே ஒன்னு மேல ஒன்னு குட்டி சைசுதா அது நா சரவணா ஸ்டோர்ல வாங்கினே ஒன் சிக்ஸ்டி எயிட் குதா அங்க போனேன்னா ஸ்டீல் ஹவுஸ்ல நல்லதாவு இருக்கு நீ ரெண்
ம் எனக்கு வந்து டபுள் டக்கரு வேணு மேலே இருக் மேலே ஒரு லேயர் கீழ லேயரு வேணு
எர் ஆமா
சாத் வந்தது வேணு ஆனா உள்ளுக்குள்ள பாட்டிசன் வச்சது வெல ஜாஸ்தி அதே அந்த அம்மாட்ட சொல்லி வாங்க்கணு
வாங்கிட்டு
டூ டயரோடது நாம வாங்க்கிலா
ம்
இல்லய அம்மா ஒரு வாட் ஒரு பாக்ஸ எடுத்துட் போயிருந்தா பரவால்ல டப்பா அதுக்கப்றோ ஹாட் பாக்ஸு அதுக்கப்றோ இன் ஹாட் பாக்ஸே ரெண்டு சரியா பெருசு ஒன்னு அந்த மீடியம் சைஸ் ஒண்ணு ரெண்டு அந்த அம்மா எடுத்துட் போயிர்ச்சு அதுக்கப்றோ இன்னொன்னு என்ன போச்சுன்னா மேல அப்பறவரோட மூடி லிட்டு கீழ வந்து சில்வரு அப்டியே க்ளோஸ் பண்ணா நல்லா கீழ சில்வரு மேல
இங்க பாப்பாக்கு ப்ளூ கலர் குடுத்தில அது மாரியா
அது அது அது மாரி இல்ல அத விட நல்லா இருக்கு சூப்ரா இருக்கு அந்த இது அந்த இது வந்து பண்ணிட்ச்சு தூக்கிட் போயிச்சு அந்த அம்மா
என்னோட பொங்கல் பாத்தரமே ஆபிஃஸ்க்கு எடுத்துட் போனாங்கடி பொங்கல் வைக்கிறக்கு எங்க அம்மா அதுக் கு அப்ப சொல்லி இந்த மார்லா குடுக்க கூடாது அப்டி கறி புடிச்சு கொண்டு வந்தாங்ளாக்கோ எங்க அம்மா கஷ்டப்பட்டு வெலக்கி காய வச்சு மேல போட்ருக்கு அது கூட ஒரு பாத்தர குடுப்பாங்கள அந்த பாத்தரமு கரண்டியு இன்னி வரைக்கு வரலடி எத்தன மாசோ ஆயிருச்சு இந்த பொங்கலு கில்ல போனப் பொங்கலுக்கு எடுத்துட் போனது இல்ல அவுங்க கெடா வெட்டாங்ள ஆபீஃஸ்ல
ஆமா வெப்பாங்களா பண்ணி பத்து நாள்ல வெப்பாங்களா மாடி வெச்சாங்கன்னா போலமா
ஞாயித்துக்கிழம வெச்சாங்கனா பரவாயில்ல இல்லட்டி எடநாள் நாளு இவன லீவ் போட்டு வர சொல்லிற
இல்ல மேக்சிமம் அவுங்க ஞாயித்துகிழம தா வெப்பாங்க நீ வந்
ஹலோ
மேக்சிமம் இருக்க மாட்ட எப்படியா இருந்தாலு அழைப்பு வரு வந்துச்சுன்னா அந்த நவிய கூப்புட்டு வந்துரு
அதுதா ஞாயித்துகிழம இவுளுக்கு லீவா நானு இவ கூட வந்துடுவே அது என்னமோ அந்த கெடா வெட்டுல செய்ற பிரியாணி தாண்டி செம்மையா இருக்கு அது நெறைய குவான்டிட்டில செய்யறதுனால போல அந்த ஃபங்க்ஷன்லே நல்லா இருந்ச்சுல நீ சாப்ட்டில ஆனா ஏன் நீ அந்த அளவுக்கு இல்லங்கற
எனக்கு அந்த ஃபங்க்ஷன்ல ஏன் அந்த அளவுக்கு இல்லன்னா நா அத விட நல்ல பிரியாணி சாப்ட்ருக்கே அபி கல்யாண பிரியாணின்னாலே அது அ ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கு அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டா இருக்கு இப்போ கல்யாண பிரியாணின்னு ஒரு நா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லே வந்துட்டே ஹைப் வேற நீ குடுத்திருதியா நா நனச்சது வேற எங்க சர்க்குல்ல நாங்க நறைய கல்யாண பிரியாணி சாப் ஒல ஏன்னா அந்த டேஸ்ட் எல்லா நான் பழகிட்ட எனக்கு அப்ப இது வந்து எனக்கு சுமாராதா தெரிஞ்சுது ரொம்ப ஹைப்பா எனக் தெர்ல
ம் ஏய் உங்க அண்ண கல்யாணத்துக்கு பிரியாணி தானே போடுவீங்க
ஆமா கண்டிப்பா எங்க அண்ண கல்யாணத்துக்கு பிரியாணி தா பிரியாணி சில்லி சிக்கன் ம்
ம்
நா என்ன யோச்சிருக்கேன்னா பிரியாணி சில்லி சிக்கன் சிக்கன் கிரேவி இல்லனா முட்ட கிரேவி சில்லி சிக்கன் பிரியாணி அப்டி எதா ஒண்ணு நா குடுத்த மெணு
சேரி எங்ள கூப்புடுங்க
பிரெட் அல்வா சூப்பரா இருந்துச்சு
ஆமா ஏய் நா வந்து சீக்கிரமே போயிட்டே டி அந்த ஃபங்க்ஷனுக் கு சுட சுட இருந்துச்சு பிரியாணி வேர்த்து ஒழுகிட்டு சாப்புட்ருந்தே நாங்க இன்னொரு ஃபங்க்ஷன் வேற போணுன் சொல்லியிருந்தமா அவசர அவுசரமா சாப்ட்ட பாப்பா உட்காந்து
என்ன எல்லாருமே பாக்குற மாரி இருந்துச்சா என்னால சாப் ஆக்சுவலா நா ரொம்போ ஸ்லோ ஈட்டர் தான என்னால சீக்கிர சாப்பட முடியாது நா எப்பியு மெதுவாதா சாப்டுவே எல்லா ஐட் டமே என் கூட குறை எல்லாரு சீக்கிர சாப்பிடுவாங்க நா மட்டு மெதுவா சாப்பிடுவே அன்னைக்கு அதேதா நடந்துது நா மெதுவா சாப்பட்ருந்தே என்னால சாப்பிடவு முடியல சீக்கிர மெல்லவு வராதுடி எனக்கு மெதுவாதா மென்னு சாப்பிடுவே நா யோசிப்பே எல்லா இவ்ளோ சீக்கிரோ சாப்பிடுறாங்களே அவுங்க எப்டி வாயில மெல்லுவாங்களா இல்ல மெல்லாமே முழுங்கிடுவாங் களா நம்ம இந்த குவான்டிட்டிக்கு மேல நம்மளால வாய்குள்ளேயே வெக்க முடிய மாட்டேங்கிது எப்டி இவங்க இவள சீக்கிர சா அந்த மாரிலா நா யோசிச்சிருக்கே என்ன பண்றது
நாலா ஸ்பீடா தின்று வேண்டி எங்க அம்மாவே திட்டு மென்னு சாப்ப டு மெல்றியா என்ன அப்டிங்கு டக்கு டக்கு சாப்பிட்டு கையை கழுவிட்டு அந்த போன பாக் குவா ஃபோன் எடுத்துட்டு உக்காந்துறது ஃபோன் பேசிட்டு உக்காந்துறது அப்ப இருந்து அப்பல்லா நமக்கு ஒரு ஆர்வந்தான ஃபோன்
ஹலோ இது ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணுவல்ல அய்யோ மெ சேஜ் டிங்கன்னு வந்துச்சு அப்டியே அதால ஒரே ஒரு கரண்டி தா போ டக்கு டக்குன்னனு சாப்பிட்டு எவ்ளோ டேஸ்ட சாப்டா இருந்தாலு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு எந்திரிச்சு ஓடிடுவே அப்ப நா ஒடம்பு தெரியுமா அதனாலதா நெனைக்கிறே ஒடம்பு சே நல்லா